ம் கேக்குதா
கேக்குது சொல்லுங்கண்ணா
ஆஹ் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சமையல் ஆச்சா சாப்டாச்சா
ஆ சாப்ட போறேன் நீங்க?
நானும் சாப்புடன்னும் இனிமேதா சாப்
ஸ்பெஷல் எனிதிங்
இன்னைக்கா சிக்கன்தா
சிக்கன்தானா
உம் நீங்க என்ன எது செய்யலையா
நா இன்னைக்கு எஃகு தாங்க முட்டதாங்க
ஓ சேரி சேரி சேரி பாப் பா நாள்லந்து ஸ்கூலா அவுங்களுக்கு ஹ ஏனா பொண்ணுக்கு நாளைல இருந்து ஸ்கூலு
உம் உம் எயா பாப்பாக்கு அடுத்த வாரம் நா திங்க கெழமைல இருந்து ஸ்கூலு. சோ அது க்கான பிரிபரேஷன்ஸ்லா போயிட்டிருக்கு உங்ளுக்கு எப்டி போது?
ஆஹ் அதேதாங்க ஸ்கூல் புக்கு வாங்கிருக்கே அட்டலாம் போட்டாச்சு ஸ்கூல்ல இன்னும் யூனிபாம் பார்ம் இன்னு தரல, அவுங்க சைட்ல தந்தவொன்னே பாக்கணு.
ஆஹ் பர்ஸ்ட் டேக்கு கலர் ட்ரெஸ்ஸா இருக்குங்க பர்ஸ்டு டேல சோ
அப்படியாதா இருக்குன்னு நெனைக்கிறே
உம் பாப்பா எப்டி போயிடு வாங்களா அடம் பிடிப்பாங்களா?
அவ வந்து ஸ்கூல் போனா விளையாடலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கா, ஏனா அங்க ஸ்கூல் போனப்ப அந்த விளையாடற பொருள் எல்லா வெச்சிருந்தாங்க கொழந்தைங்களு
ஓகே அது ப்ரீ கே ஜியா இருக்கு
அப்டின்னு அவ நினச்சிட்டுட்ருக்கா போனாாதான தெரியு எல் கே ஜில எவ்ளோ இது பண்ணுவாங்கன்ட்டு மேடம் அப்டிதா நினச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு போனா தெரியு. என்ன பண்ண போறன்னு தெரில
உம் அது போனா பழகிடு கொழந்தைக்கு பிரெண்ட்ஸு புதுசா அவுங்க ஏஜ்ல இருக்கப்ப பல்லா பாக்கம்போது அவனுடைய அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆனாப் விட்டுட்டு வர்றதுதான் கொஞ்சோ கஷ்டமாருக்கு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் மட்டு அப்புறோ கொஞ்ச நாள்ல அதுவே பழகிடு அவங்களுக்கும் பழகிடு
இல்ல ஏனா ஸ்கூல் இந்த ஃபீஸ் கட்டறதுக்கு இந்த ஸ்கூல் ட்ரெஸ் அளவெடுக்கறதுக்கெல்லாங் கூப்ட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டுப் போயிருந்த அப்போ வரவே மாட்டன் ட்டு அழுதுட்டே இருந்தா நா வர்ல வீட்டுக்கு வர்லன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா இப்ப எப்டின்னு தெரியல நாளெக்கு போய் விடணும்
அஹ் நீங்க இருக்குறதுனால அந்த தைரியோ வந்தது இப்ப நீங்க இல்ல நீங்க இல்லாம விடணும் ஆ அப்டின்றது அவங்க பழகிடு அது நல்லதுல குழந்தைக்கு படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வந்து இப்பவே அதுகு ட்ரெயின் ஆனாதா கரெக்டா இருக்கு படிப்பு மட்டு இல்ல அதர் ஆக்டிவிட்டிஸு ரொம்ப முக்கியொ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கேம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் புருஸ அவங்கள வந்து சேத்து விடணு
அதா யோசிட்ருக்கே ஏனா இந்த ஸ்கூல்ல க்ரௌண்ட் இருக்காதுன் நனைக்கிறே ஏனா ஸ்கூல் வந்து ஃபுல்லாவே இங்கே எனக்கு இங்கேர்ந்து பக்கத்து தெருவுலதா ஸ்கூலே வீடுலா எப்டி இருக்குமோ அந்த மாரிதா ஸ்கூலோட பில்டிங் இடுக்கு பின்னாடி க்ரௌண்ட் இருக்கா இல் ப்ளேயாக்ரதே எனக் இல்ல ஏன்னா இங்க இங்க க்ரௌவுண்டு இல்ல எனக் தெரிஞ்சு இங்க க்ரௌவுண்டு கெடையாதுன் தா நெனக்கிற இல்ல வெளிய எங்யாச்சு கூப்ட்டு போவாங்களுன் தெரியில ஆ எக்ஸ்ட்ராவா ஏதாச்சு படிக்க வக்கலாமா இல்ல தற்காப்புகலை அந்த மாதிரி கத்து குடுக்லாமா
இல்லங்க அத எல்லாமே வந்து இப் இப்ப எது ஸ்டார்ட் ஆவாதுங்க ஏனா மினிமம் ஃபைவ் ஃபைவ் இருக்ணுங்க ஏஜ் சிலம்பம்க்லா ஃபைவ் இருக்கணு எல்லாமே வந்து ஃபைலதா ஸ்டார்ட் ஆக்ணு ஆமா எல் கே ஜி கே ஜி க்கி நீங்க ஃரீயா விடுங்க ஆனா என்னென்ன இருத்து அப்டின்றத மட்டு கேட்டு வெச்சுகோங்க எனைய நா வந்து இங்க ஃபிரெண்ட் ஒருத்தவ்ங்க இருந்தாங்க அவுங்க போயிட்ருக்காங்க அவுங்க எய்த்து படி கிறாங்க அவுங்கிட்ட கேட்டதுக்கு நாலு வயசு அஞ்சு வயசுல தா ஆ பண்ண முடியு இப் இப்பவேலா வந்து எதுவு பண்ண முடியாது அப் அப்டின்றமாரி இன்ஃபாம் பண்ணாங்க எனக்கு சோ எல் கே ஜி யூ கே ஜி மொதல ஸ்கூல் லைஃப் ஃபோட்டோ
ஓகே ஓக் ஓகே
அப்டமா வந்து அவுங்குளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிகுளர் கேம்ஸ்ல எதனா வேனா சேத்து விடுங்க ஆனா இப்பகூட என்ன நாலு வய்ஸ் பாப்பாக்கு வெறு ரன்னிங் இது மட்டுந்தா இருக்கூ அவ மொதல ஆக்டிவ் ஆவுட்டு ஆக்டிவ் ஆனிங்ன்னா நம்ப அடுத்து வந்து சோ வந்து சேத்து விடலா பொண்ணுன்றதுனால நீங்க ஏதாவது ஒரு தரற்காப்புக்களை வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது
ஆமா கரெக்ட் தா அதுக்குதா ஏன்னா இங்க பாத்தே நானு இந்த அந்த சைடுல கொஞ்சு தூரத்துல ஒரு பார்கல சொல்லி் கொடுத்துட்டு இருந்தாங்க சிலம்பம் சொல்லி் கொடுத்துட்டு இருந்தாங்க தர்கக்காப்பு காலேனு றதை விட படிப்புக்கும் எதாச்சும் எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுக்கலாம். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹிந்தி இல்ல வேற எதாச்சும் அடிஷனலா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆச்சும் கத்துக்கணும்
அது அடிஷ்னல் லாங்குவேஜ்னா மெயின் வந்து ஹிந்தி தாங்க இங்கிலீஷ் ஹிந்தி வந்து அவங்க குளோஸ் ஃபுளுவண்டா பேசினாலே அவங்களுக்கான வேல்யூஸ் அதிகமாகும். சோ நானுமே அத யோசிச்சுதான் வச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டேண்டர்ட்லருந்து இங்க வந்து இல்லே ஸ்கூல்ஸ்ல வந்து இல்லேன்னு சொன்னாலுமே அடிஷனலா இந்தி கிளாஸ் மட்டு அனுப்லா ஏன்னா எல்லாருமே வந்து அது இதுவா சொல்றாங்க ஆனா நம்போ புள்ளைங்கட்ரு நல்லதுன்னா நம்மோ பண்ணணு தான
அதா ஹிந்தி மட்டு இல்லாம இன்னொரு லாங்குவேஜுமே கத்துக்கணுங்க தெலுகு இல்ல இந்த ம் தெலுகு எனக் தெரிஞ்சு த தெலுகு கத்துக்ணுன்னு நனைக்கிறே ஏன்னா ஹிந்தி அதுக்கப்புறோந் தெலுக் ம் அந்த இதுலல்லா கொஞ்சோ இது இருக்கு அதுக்கப்புறோ இந்த டைப் ரைட்டிங் க்ளாஸு இப்ப அதா என்ன என்ன எ தெரியுமோ அந்தந்த இதுக்கு கொஞ்சோ கொஞ்சோ முடிஞ்சளவுக்கு நம்ம கத்து குடுத்துட்ணுன்ருக்கே நானே
கரட்டு தா னா அந்த கொழந்த மேல நெறைய ப்ரஷர் போடக்கூடாதுல
இல்ல அது தா ரொம்ப பிரெஷர் போவ கூடாது டென்த்து அந்த டுவல்த்துல்லா போயிட்டாங்கன்னா அப்ப நம்ப பப்ளிக்கேன்னே அவங்கள புஷ் பண்ண ஆரம் ச்சு மொதல்ல படி படி படின்னுட்டு ஒரு எயித்து அந்த டைம் வந்து ஒரு டைப் ரைட்டிங் சேக் குனன்னா ஏன்னா இப்போ வந்து நா சின்ன வயசுலே ஹிந்தி டியூசன் சேத்துடணு ஏனா அப்பதா அ அது வந்து உங்களுக்கு லேங்வேஜ் இது ஓ நம்ம இதுவுமே படிக்கணுன்றதே வந்துரு கரெக் டா அது வந்து ஸ்கூல் லைஃப் சொல்ணுனா படிக்கிறது ஒரு சப்ஜெக்டா அது படிக்க வெக்கணு நீ ஏனா இங்க ஹிந்தி இருக்கா தெரியல இந்த ஸ்கூல்ல கேக்கணு ஹிந்தி இருந்துச்சுன்னா ஹிந்தி
இப்ப மோஸ்ட்லி எந்த ஸ்கூல்சுமே இல்லங்க ப்ரைவேட் வந்து ஹிந்தி வந்து ஆப்ஷனல வெக்க மாட்றாங்க சி பி எஸ் ஸ்கூல் சொல்றீங்ளா சி பி எஸ் சி ஸ்கூல்ல இருக்கோ அடிஷ்னல் லாங்வேஜ் ஒன்னு தருவாங்க அது நீ என்ன வேணா எடுத்துக்கலா ஹிந்தி உருது மலையாளம்
ஆமா
ஆனா அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லலா இன்னு பில்டாவுற ஸ்டேஜ் இன்னு வர்ல இதுதா அப்றதா அதுக்கான ஸ்டேஜ் எடுப்பாங்களோ என்னமோ
படிச்சபோல்லா ஹிந்தி வச்சிருந்தாங்க அதாது தமிழ் இருக்கு தமிழ் இருக்குன்னா நீ ஹிந்தியுமே கத்துக்லாணு சொல்லியே வச்சுருந்தாங்க ஃபரம் பஸ்ட் ஸ்டாண்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு லருந்தே இருந்துது ஆனா இப்பதா இல்ல இப்ப வந்து நா தனியா டியூஷன் அனுப்ற மாரிதா பாக்கணு ஏனா எனக்கு என்ன சொல்றது எல்லாமே நமக்கு பக்கமாருக் குன் சொல்ல முடியாதுல பசங்களயு அலக்களிக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்
ஆமா இப்பவே வந்து அவங்க அலயிற மாரி அலச்சலாயிடாங்கனா அப்றோ படிப்ல கான்சன்ட்ரேஷன் வராது அவங்க படிப்ல டல்லாயிடுவாங்க சோ படிப்பு எவ்ளோ முக் க்கியமோ அதுக்கேத்தம இதுவு முக்கியோ அப்டின்ற மாரி இல்லனா சாட்டே சா சண்டேஸ் மட்டோ அனுப்ற மாதிரி அந்த மாரி ட்ரை பண்ணுவே ஏனா ஸ்கூல்ஸ் வந்து ஃபஸ்ஸாண்டட் வரைக் ஃபஸ்ஸாண்டலேந்தே சாட்டே ச சண்டே லீவ தாருக்கோ சோ சாட்டே சண்டே மட்டோ எங்க கிளாஸ் இருக்கான்னு பாருங்க சோ அது வந்து கொஞ்சோ யூஸ்புல்லா இருக்கு
ம் அதுதா யோசி அதா ஏதாச்சு கத்து குடுத்துட்டு அவளுக்கு நல்ல ஒரு நமக்கு கு இல்லா அந்த ஒரு டிராபேக்க வந்து ஒரு முன்னாடிலா அவளுக்கு இருக்க கூடாதுனு தா விட்டுட
ஆமாங்க நானே அதனால தா சிலம்புதா பையனுக்கு சொல்லி தரணு ஏனா எங்க வீட்டாண்டந்து நறைய பேர் போறாங்க செர் ஓகே இவனு கொ கொம்பா அவங்களலா பாத்தானா அதை வெச்சுட்டு சுத்திகிட்டே இருப்பா அந்த கம் கொம்பெலா வெச்சு அப்டின்தா நா போய் கேட்ட ஆனா எனக்கு வந்து இப்டி சொல்லிட்டாங்க ஃபைவ் ஆச்சு ஆகட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்க ஏனா இப்பவே வந்து அவங்க சொன் இருந்தாலு அத புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் இல்ல வந்து வெளையாட்டுத்தனமாதா இரு ப்பாங்க இப்ப அது மேல பட்டாலு அவனுக்கு வலி க்கு அதுக்கப்பற அத வந்து பண்ணவே மாட்டாங்க அந்த ஸ்டேஜ் போயிடுவாங்க சோ அதனாலா இன்ன கொஞ்ச போட்டு அப்டின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சேரி ஓகே எனக்கு அதா கரெக்டா பட்டுது செரி ஓகே கொஞ்சோ அவனுக்கா போனு அவனுக்கா பண்ணனுன்ற ஒரு ஸ்டேஜ் வரம்போது பண்ணலா அப்டின் பாத்துருக்கே இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க சிலம்பம் மட்டு ந்தா இருக்குது சோ வேற ஏதோ எனக்கு வந்து வர்ல இல்லனா அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கல்ல அது இருக்கு அது வந்து என்ன விட் பக்கத்துலயே பார்க் ஒண்ணு இருக்கு அங்க வந்து எல்லாரு பண்ணிட்ருக்காங்க சோ அத பாத்துருக்கே சும்மா பார்க் கூட்டு போகும்போது பாத்துருக்க இப்ப அதுவு இன்னு டீடெய்லா வந்து நா கேக் ல ஆனா அதுலயுமே வந்து ரொம்ப சின்ன பையல்லா யாருமே இல்ல கொஞ்ச ஒரு ஃபைவ் சிக்ஸ் வரைக்கு இருக்கறவங்தா பண்றாங்க
ஆமா இந்த வயசுக்கு இப்போதைக்கு இது பண்ண முடியாதுங்கன்தா சொல்லுவாங்கலே இன்னக்கி ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக் கொஞ்ச தாண்டாட்டு அப் அப்பறம் பாக்கலா ரெண்டு வருஷ மூணு வருஷ போகட்டுனே சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணுல்ல பாடியில இப்ப சிலம்பம்னாலுமே அவங்க குச்சி இது பண்றாங்னா அந்த ஸ்ட்ரென்த் அவுங்க தாங்கணுல்ல அவங்க ஒடம்புல அந்த சத்து இருந்தாதான
ம் எனக்கு ஸ்விம்மிங் கூட்டிட்டு போணும்தா ஆச பையன இப்பவே கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்ண ஏனா எல் லா இல்ல இத விட ஸ்விம்மிங் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அப்டின்ற மாரி சொல்லிருந்தாங்க ஸ்டேபிளா வச்சுருக்கு நம்ம ஒடம்ப நம்ம ஒடம்ப வெயிட் போடாது எக்ஸ்ட்ரா வெ வெயிட்ஸ் எதுவு போடாது அப்டிலா சொல்லிட்ருந்தாங்க சோ ஸ்விம்மிங்தா சேக்ணு அப்டினு யோசி ச்சிருக்கே ஆனா அது இன்னு எது பிளான் பண்ல நாங்க ஏனா இப்பதான மூணு வயசு ஆறது சோ எல்கேஜி யுகேஜி போட்டோ அவுன்ன எல்கேஜி யுகேஜி முடிஷ்ட்டு் ஃபஸ்ட்டாண்டட் போகுமோது அவுங்கள்க் இ ட்ரஸ்ட் இருந்தா அது பண்ணலா அப்டின்ற மேரி நா யோஸ்ச்சு வச்சின்குறே என் அக்கா பைய இருந்தாரு அவுர்க்கு நா நை இப்போ வந்து அவரு செக்கேன்ஸ் தேன்டடு சோக்கே ஒங்க பக்கத்துலே வீ கீட் க்ளப் இர்ந்துது சர் அதுல சேத்து விட்டலான் நான கேட்டா அவுரு வந்து க்ரிக்கெட் வேண்டா எனக் ஃபுட்பால் தா நா கத்துக்குணு அப்டின்ற டெசிஷன் அவரே சொல்றாரு சோ கே அப்ப அந்த ஸ்டேஜ் வந்தா அவுங்ளேப் அது வந்து சொல்வாங்க அவுங்கள்க்கு எது இன்ட்ரஸ்ட்டூன்ட்டு அந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கலா அப்டின்ட்டு நா யோஸ்ச்சுட்ருக்குமே
ஓ சேரி சேயி நல்லதுதா
ஏனா அவுனுக்கு அப்பதா தெரியு எத நம்ப நம்புளுக்கு வாட்டோன்றதுனால நம்போ ஒன்னத்துல சேர்த்துர முடியாதுல அவுங்கள்க் எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுல நம்ப சேத்தா தா அவுங்கள்க் வந்து கரெக்டா இருக்கு அவுங்ளு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க
ஆமா கரெக்ட்
அதனால் தா இதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோ அத பத் தி எதோ யோசிக்ல ஆ சே
ஆப் ம் நானு அதா ரெண்டு மூணு பேரு கிட்ட அதா வீட்ல இருக்கவங்க கிட்ட ஆ கேட்டுட்டு எது நல்லத் துன் பாத்துட்டு தா சேக்கலான்ட்ருக் கே
ஆ ஆமா ஆமா சேத்துருங்க ஏதாவது ஒண்ணுத்திலியாச்சு நம்ப சேத்துருணும் ஏதாவ ஒண்ணுத்துல சேத்துட்டா தா அவங்களுக்கு கொஞ்சோ அவங் கொஞ்சோ ஸ்ட்ராங் ஆவணு இப்ப கேர்ள்ஸ் தா வந்து ஸ்ட்ராங் ஆறதுக்கு ரொம்போ முக்கியோ
மா முக்கியமா பொம்பள புள்ளைங்க ஏதாச்சு கத் த்துக்கணும்
ஆமா கண்டிப்பா ம் ஆ சேரிங்க தேங்க்ஸ்ங்க உங்க கிட்ட பேஸ் னது ரொம்ப சந்தோஷந்தா
நன்றி நன்றிங்க